ஆ வணக்கம் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்கம்மா என்ன பண்றீங்க
நீங் நீங்க ஹெட் ஆ ஹெட்செட் யூஸ் பண்ணிருக்கீங்களா
ஹெட்செட்ல்லதானா
ஓ அதுதா உங்களுக்கு நமக்குள்ள வந்த அந்த த காம்மிகேஷன் வந்து ரொம்ப லேட்டா கேக்குது கூட்டிருந்தீங்க அப்டினா நமக்கு ஒடனே ஒடனே கேக்கு
கண்டிப்பாங்க கண்டிப்பா
செரி நம்ம இப்ப பாக்கலா இப்ப வந்து நம்ம மழை நீர் சேகரிப்பு அப்டின்றத பத்தி அப் அ புரியல இப்ப நம்ம மழை நீீர் சேகரிப்பு அப்டின்றத பத்தி நம்ம பேசலா அதாவது இப்ப முன்ன மாதிரிலா இப்ப வந்து தண்ணி அப்டின்றது தண்ணி பிரச்சன அதிகமாருக்கு இல்லைங்ளா ஆ சோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷ்யங்கள நம்ம வந்து நம்ம பேசிக்கிட்டோ ஆ நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷ்யங்கள நம்ம பேசிக்கிட்டோ அப்டின்னாக்கா சோ எனக்கு தண்ணி தேவப்படுது இல்லது என்னுடைய சங்கதிக்கு பின்னாடி தண்ணி தேவப்படுது அப்டினா உங்ளுக்கு தெரிஞ்ச விஷ்யங்கள் முளைமும் எனக்கு தெரிஞ்ச விஷ்யங்ளமு நிறய விஷ்யங்கள பகிர்ந்துக்கிட்டோ அப்டின்னாக்கா வரக்கூடிய சங்கதிக்கு ஏதாவது ஒரு நன்மைருக்கு இல்லையா சோ அத பத்தி நம்ம பேசலா சரிங்ளா
கண்டிப்பா
ஆ இப்போ பாத்தீங்க அப்டினா மழைநீர் சேகரிப்பு அப்டினா முன்னாடிலா பாத்தீங்க மழை பெய்யு போது அப்டினா ஆ நிறைய வந்து குளங்கள் ஏரிகள்ன்றது நிறைய இருந்தது அதாவது என்னுடைய பாட் ட்டிமார்கள் காலத்துலலா பாத்திங்கனாக்கா அங்கங்கே குளங்கள் ஏரிகள் அப்டின் சொல்லி நிறைய இருந்தது ரெண்டாவது ஆ அந்த காலத்துல அப்டின் பாத்தீங்கனா கிணறுகள் நிறைய இருந்தது அதாவது கிணறு வந்து பூமிக்கடிலருந்து தண்ணி வரக்கூடிய கிணறு அப்டின்றதுருக்கு இல்லையா ஆ அவங்ளே வந்து இத்தனடி ஆழ அப்டி போட்டு வச்சுருப்பாங்க சோ அதுலருந்து தண்ணி எடுக்கக்கூடிய அதெல்லா அந்த வசதி எல்லாமே இருந்துச்சு அப்பெல்லா பாத்தீங்கனா தண்ணிக் அந்தளவுக்கு பெரிய பஞ்சம் அப்டின்னு வந்து எங்க பாட்டியோ எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ அந்த மாரி சொல்லி நா அதிகம் கேள்விப்பட்டதில்ல ஏனா அ எல்லா விவசாயம் குடும்பம் அப்டின்றதுனால உம் அந்த கிணத்து தண்ணி வச்சே விவசாயம் பண்ண காலங்கள்லா இருக்கு ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பாத்தீங்க அப்டினா நமக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல அப்டின்தா நம்ம சொல்லணும் ஏ நா சொல்றது உண்மதான அது
கண்டிப்பா
இப்ப ரெண்டாவது பாத்தீங்னா அந்த பிரச்சனைய எப்டி நம்ம வந்து நம்ம வந்து ஒவ்வொனு நம்ம வந்து சரி செய்ய முடியும் அப்டின் பாத்தீங்கனாக்கா அப்ப உள்ள குளங்கள் ஏரிகள் எல்லாமே முக்கால்வாசி குளங்கள் ஏரிகள் அப்டின்றத எல்லாத்தையும் மண்ணு போட்டு மூடி வீடுகள் கிளம்பிடுச்சு வீடுகள் அறுக்கட்டும் அல்லது அலுவலகங்ளா இருக்கட்டும் பெரிய பெரிய கட்டிடங்களா இருக்கட்டும் அது போல வந்து அ போ குளங்கள் ஏரிகள் அனைத்தையுமே நறைய குளங்கள அ துத்துட்டாங்க அப்டின்றதுதா உண்மை ன உண்மையான விஷ்யம் ரெண்டாவது அப்டின் பாத்தீங்கனா பூமிக்கு கீ பூமிக்கு கீழ வந்து நறைய வந்து இந்த நெகிழிப்பைலா போயிட்டு அ அதாது அந்த பிளாஸ்டிக் பைப்ப அதெல்லா போயிட்டு நறைய மண்ணுக்குள்ள போனதுனால அங்க உள்ள நிலத்தடி நீர் நறைய பாதிச்சிருக்கு அப்டின் கூட சொல்லலாம் அ மழைக்காலங்கள்ல அப்டின் பாத்தீங்கனா அ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காலங்கள் என்ன பண்ணாங்க நறைய இடங்கள்ல மழைநீர் சேகரிப்பு அப்டின் சொல்லி நறைய தொட்டிகள் வந்து அ நம்முடைய அரசாங்கம் மூலியமா நறைய தொட்டிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க ஆனா அதெல்லா இப்ப நடைமுறைல இருக்கா அப்டின் பாத்தீங்கனா இல்ல அப்டின்தா நா நினைக்கிற ஆ உங்ளுக்கு தெரிஞ்சு அந்த மாரி அ மழைநீ மழைநீர் செ சேகரிப்பு தொட்டிகள் எதுவும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்ளா
கண்டிப்பாங்மா இந்த ஒரு காலகட்டத்துல நா படிக்கிறப்ப நாட்கள்ல பள்ளிகள்ல வீடுகள்ல இந்த மாடி வீடுகள்லருந்து வரக்கூடிய மழை நீர சேகரிக்கிறது க்காக ஒரு திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துனாங்க இன்றைக்கு ஒரு சில பகுதிகளதா காண மு டியு அணேக இடங்கள்ல இல்ல சோ அ ஒரு ப்ராஜெக்ட்க்காக பண்ண மாரி ஒரு இது பண்ணி வச்சிருகாங்க
கண்டிப்பா கண்டிப்பா மா அதுதா உண்மையான விஷ்யோ அதாவது நம்ம ஒவ்வொரு வீட்டோடைய அ பக்கத்திலேயே வந்து மயிலிருந்து வரக்கூடிய தண்ணீர சேமிச்சு வச்சிருந்த காலங்கள்லா இருக்கு அப்டியெல்லாம் பண்ணனாங்க அ ரெண்டாவது இப்ப பாத்தீங்கனா முன்னாடி எ எங்க வாராருக் கட்டும் குளங்களா இருக்கட்டும் ஏரிகளா இருக்கட்டும் நறைய வந்து அந்த உள்ள அந்த அள்ளி செடி அப்டின்ற செடிகள்லா வந்து தாமரை செடி அள்ளி செடின் சொல்லிட்டு நறைய செடிகள் நிரம்பிருக்றதுனால தண்ணி வந்து தே சேமிப்பு இல்லாம தண்ணி இப்ப மழை பேஞ்சது அப்டினா அந்த தண்ணி வந்து வெளியேறிதா போயிட்ருக் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அதெல்லா வெளியேறிதா போய்கிட்ருக்கு சோ அந்த மாரி தேவையற்ற செடிகள அ சுத்தம் செஞ்சுட்டு ஆ கெ வாய்க்காலாருக்கட்டும் குளங்களா இருக்கட்டும் கொஞ்சம் தூர்வாரதல் அதாவது ஒன் நல்லா அழ அகலப்படுத்துவாங்க அகலப்படுத்திட்டு அ நல்லாம் அத ஒரு ஒரு த அ ஜே சி பி அப்டின்ற ஒரு இயந்திரத்த வச்சு நல்லா அகலப்படுத்துவாங்க அந்த குளங்கலலா அகலப்படுத்துவாங்க ரெண்டாவது அதுல உள்ள கலைகள எடுத்துட்டு அதுல தூருவாருவாங்க சோ அந்த மேரி நடைமுறைகள்லா இப்ப நறைய ஏரிகள்ல பாருங்க இல்ல நம்ம பஸ்லயே போறோம் பேருந்துல போறோம் அப்டின் பாத்தீங்கனா நறைய ஆறுகள்லாம் பாத்தீங்கனா நிறைய செடியல்லாம் வந்து தண்ணி ஓடுறக்கேயே வசதி இல்லாம நிக்குது சோ இதனாலவே நம்ம தண்ணிகள்லா வந்து சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையுமே ஏற்படுது அப்டின் நா நனைக்கிற
கண்டிப்பமா நீங்க சொன்ன ந்த மழைநீர் சேகரிப்பு குறித்து மிக அருமையான ஒரு விளக்கம் குடுத்தீங்க நல்ல ஒரு புரிதல் கிடைக்கென்பத நீங்க சொன்ன காரிலிருந்து நறைய தெரிஞ்சுக்கிட்ட குறிப்பா என்னுடைய பார்வைலந்து பாத்தீங்னா மழை நீர் சேகரிப்பு வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்டின் சொல்லி பாத்தீங்னா அதாவது நிலத்தடி நீர்மன்ற என்னாயிடுச்சுனா நாளுக்கு நாள் குறைந்து வருகிற இந்த நேரத்துல நாம பூமியு வானத்லந்து பெய்யக்கூடிய மழைய நம்ம வந்து நிலத்தடியில சேத்து வைக்கணு அப்டின் சொல்ட்டு குறிப்பாக வந்து பாத்திங்னா மாடியிலிந்து வரக்கூடிய வீணாக செல்லக்கூடிய தண்ணீர ஒரு அ வட்டமான அல்லது சதுரமான நிலைமையில ஒரு குழி தோண்டி அந்த குழிக்குள்ள மணலு கல்லு இதெல்லா போட்டு வச்சி அந்த மண் தண்ணியே மழத்தண்ணியே அப்டியே உறிஞ்சி எடுத் உறிஞ்சி பூமிக்கு அனுப்பக்கூடிய நிலமைல இந்த மழை நீர் சேகரிப்பு திட்டமானது வந்து பாத்திங்னா கடந்த ரெண்டாயிரத்து பத்து அந்த மாரியான ஆண்டு கள்ல நா பள்ளி பள்ளி கல்லூரி படிக்கிற அந்த சமயங்கள்ல ஒண்ணு வந்து நல்ல அருமையா நடைமுறைப்படுத்னாங்க இன்றைக்கு வந்து பாத்தீங்னா இன்றைக்குத்தா அது அதி முக்கியமா அதிதீவிரமா வேண்டிய ஒரு செயல்பாடாங்கூட இருக்கிறது என்பத நம்ம யாவரும் நல்லா தெரிஞ்சிருப்போம் ஏனா இன்னைக்கு வந்து பாத்திட்னா எந்த எடத்துல நம்ம போய் ஆழ்துளை கிணறு நம்ம போட்டாலும் கூட ஆயிர அடி போட்டாலும் தண்ணி வரதில்ல ஆயிரத்தி ஐநூறு அடி போட்டாலும் தண்ணி வரதுல அப்டி பட்ட நிலமைல வந்து பாத்திட்னா முக்கியமான காரணம் என்ன அப்டின் சொல்லி பாத்தீங்னா மரங்கள வெட்டிடாங்க அதனால மழை பெய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு சூழ்நிலைல்ருக்கு சோ இந்த நாட்கள்ல வாழக்கூடிய நமக்கு அப்டினா இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்னா இன்றைக்கு தண்ணீர நம்ம பாட்டில்கள்ல வெலைக்கு வாங்கிட்ருக்கோம் வருகிற நாட்கள்ல வந்து பாத்தீங்னா நம்ம காற்றைங்கூட சுவாசிக்கிற காற்றையுங்கூட வெலைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் என்று ஆய்வு கருத்துகள்லாம் நமக்கு சொல்றத நாம செய்தித்தாள்கள் எல்லாம் பா சோ அதனால வந்து பாத்தீங்னா இந்த நீங்க இன்னைக்கு பேசக்கூடிய இந்த தலைப் பானது இந்த மழை நீர் சேகரிப்பு திட்டம் என்பது இன்றைய காலகட்டத்ல நம் யாவருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து பாத்தினா அத உணர்ந்து அந்த காரியங்கள நம் அதிகம் மாக செயல்படுத்தறது மிக மிக அவசியம் சொல்ட்டுதா என்னுடைய நெல்லையாருக்கு சோ இந்த ஒரு நிலமைல வந்து பாத்திட்னா நம்ம பெரிய அந்த திட்டங்களையெல்லா வந்து பாத்திட்னா அரசு மட்டுந்தா செயல்படுத்ணும் தனி மனிதன் அத புடிச்ச எந்த விதமான அ எந்தவித முயற்ச சி எடுக்க வேண்டியதில அப்டி கிடையாது ஒவ்வொரு தனி மனிதனு எடுக்கும்போதா கண்டிப்பா எனா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இத நிமித்தமாக நம்ம அரசாங்கம் மட்டுமல்ல அரசாங்கத்தை சார்ந்திருக்கிற தனி ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்படுவான் என்பதை நம் உணர்ந்து தா என் பண்ணணும் நம்ம இந்த மழைநீர் சேகரிப்புன்ற காரியத்த நம்ம அதிகமான நெலமைல அதிக சீரான முயற்சி எடுத்து இந்த நீங்க சொன்ன மாரி குளங்கள ஆறுகள எல்லாம் தூர் வாரக்கூடிய அந்த ஒரு காரியத்தையும் நம்ம அதிகமா செய்யும்போது தான் கண்டிப்பா எங்கல்லாம் மழை கெடைக்குதோ எங்க மரங்கள் நடறமோ எங்க எங்கேல்லாம் மழை நீர் சேகரிக்க முடியும்ன்னு சொல்லிட்டு நம்ம பாத்து பாத்து பாத்து நா அந்த முயற்சிகள் நம்ம மேற்கொள்ளும் போது வருகிற சந்ததிக்கு நம்ம ஒரு பெரிய அஹ் ஆக்சுவலா இத எல்லாம் நம்ம அதிகமாக அறிந்து உணர்ந்து செய்ய வேண்டிய காரியம் என்பதுதான் இந்த மழைநீர் சேகரிப்புக்கான கருத்துங்கிறத நா உங்க கிட்ட தெரி தெரி
ஆ அடிப்பைப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க அதாவது ப பைப்புல தண்ணி அடிச்சு குடுக்க குடிய அந்த ஒரு அடிப்பைப்பு அப்படின்றது இருந்தது
ப்பாம்
உள்ள கா கால எங்கேயுமே அந்த அடிபைப்பு இருக்க முடியல சுத்தமா ஏன்னா தண்ணி இல்ல தண்ணி இல்ல அப்படிங்கரதுனா அங்க அடைப்ப அப்ப அப்பங்கறத இல்ல ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்க தண்ணி தா அங்க அடிப்புல குடிச்ச அழகாத்து ஒரு பாட்டில் பத்துரு கள்ள போட்டுன்னு நினைக்கிறே அதனால நம்ம வந்துட்டு தண்ணி தண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து சேமிச்சு நம்ம வீடலயும் சரி அஹ் அல்லது நம்ம பெய்யக்கூடிய மழைகளா இருக்கட்டும் எந்த அளவுக்கு குளங்களையும் ஏறிகளையும் தூர்வாரி நம்ம செயல்படுத்துறோ அப்படின்னா செயல் படுத்துரோ
ங்கமா நீங் சொன்ன காரியங்கல்ல அந்த த அடிபம்ப்பு அடி அடிக் ஆ நிச்சயமா நீங்க சொல்ற ஆ ஏத்தவிர பாத்தங்கன்னா அதான் முழுமையா இருக்கே என்ன காரணம்னா நம்முடைய மட்டும் இல்ல நம்மலே கண்டிப்பா கண்டிப்ப நன்றி